ஆ கே கேக்குது ப்ரோ
இப்போ இப்போ வீட்லயா நீங்க
நானு அம்மா அப்பா
ஓகே பிரதர்ஸ் எல்லா வெளிய வேலைக்கு போயிருக்
ஆ
இவு
அதுதா ப்ரோ இப்போ எப்டி நா சொல்றது இப்ப வேற யாரு ஃபோன்ல இருந்தாலு அவுங்க நம்பர் வாங்கி நம்ம டாஸ்க் மட்டு அசைன் பண்ட்டு அதுக்கப்பரமா அவு
ஓ பட் அ அ ஆனா ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஒரு ஃபோன்ல ஒரு அந்த ஒரு டிவைஸ்ல அ ஒரே அக்கௌண்ட் மட்டுதா லாகின் பண்ண முடியு லாகின் பண்லா பட் அனா பேச முடியா ஆமாம்மா ஒவ்வொரு ஃபோனு வேணு பேசுறதுக்குன்னா
ஓ அப்டியா கஷ்டந்தா போல அப்போ
அப்ப உங்க பிரதருபெருல பிரதரு அ உங்க பெரிய பிரதரு மாத்தி மாத்தி போன ஒரு நாள் மாத்தி குடுத்துருங்க உங்க ஃபோன் எடுத்துட்டு போய் சொல்லி மாத்தி அப்படி பண்ண வேண்டியதா
ஆசியாவுக்கு இருக்கு
இப்ப நீங்க இப்ப நீங்க ரெண்டு மூணு பேரு வெளிய எங்க போவீங்க
இங்க வல்ல ப்ரோ என்னனா இந்த முடிக்கிறதுன்னா சண்டே டைம்லதா போ முடியணு
அதா ஓர் மூணு பேரு வெளிய போறீங்கன்னா மோஸ்ட்லி எந்த கடைக்கு போவீங்க டீ கடைக்கா காஃபி ஷாப்பு இந்த மாரி எதா ஒரு பேக்கிரி அத மாரி போவீங்களா எப்டி
ஆ போவோ போவோ அதா ஜூஸ் கஃபேதா போவோ
போனா என்ன சாப்பிடுவீங்க அங்க
புரியல ஜூஸு இந்த மாரி ப்ர பிரட் ஆம்லேட்டு
அந்த அந்த மாரிதா
ஓகே ஓகே எல்லாமே கடையெல்லா பக்க இருக்கு நீங்க இருக்கிற இடத்துல பக்கத்து பக்கத்துலயே இரு கட கொஞ்ச தூரமா டிராவல் பண்ணனு வெளிய
நாங்க உள்ள இருக்குறோ நாங்க மூணு கிலோ மீட்டர் உள்ள இருக்குறோ வெளிய வந்து மூணு கிலோமீட்டர் வெளிய வந்தோனே
அங்க போனாதா இந்த பெட்ரோல் பக்கு எல்லாமே கெடைக்குதா உள்ள ம் ஒகே நம்ம எது வாங்குனாலு வெளியே போனப்போ மருந்து வாங்கறது வந்து எல்லாத்துக்குமே
ப்ரோ இப்போ போனே டாஸ்க்குருக்குல அது எ எத்தனி ஃபுல்லா மொத்தோ தேட்டியா ஓகே ஓகே மொத்தோ தேட்டி இல்ல கேட்டே ப்ரோ எல்லா முடிக்க போறே நா முடிச்சுறவம்போல
ஓகே ஓகே
அதுதா
சேரி
என்ன ப்ரோ
வெளிய போனா மோஸ்லி என்ன சாப்பிடுவீங்க கடைக் போனா ஓட்டல்ல டீ கடையில் டீ டீ இல்ல ஜூஸ் கடையில ஜூஸ் இல்ல ப்ரட் ஹோட்டலுக் போனீங்கின்னா என்ன சாப்பிடுவீங்க புஸ்ட்லா தனியா தனியா போறீங்கின்னா
தனியா போரிங்கின்னா பிரியாணி சாப்பறோ
எப் எப்ப மதியத்துக்கு போனவா
ஆ மதியோ போனா பிரியாணி நைட்டு போனா புரோட்டா ஆ கை தேஸ்னா கழுவு சாப்புடுவே தோண்னா சாப்ட்டுவே இப்போ உங்க ஏரியால ஒரு கடையில புரோட்டா சாப் கடந்தா புரோட்டா அப்டின்னா வெயிட்டு தா
இந்த சால்னால்லா ஒவ்வொரு கடைக்கு டிஃப்ரெண்டாருக்குல்ல
ஆமா இந்த இதுல செமையாருக்கு ப்ரோ கடையில பரோட்டாவே இப்போ போட்டு எத்தன மணிக் காலியாயிடு நார்மல் தா சால்னா செம்மையாருக்கு இப்போ அது அவனுங்க பரோட்டா போட்டு அந்த இதுவுலருந்து போட்டு இப்ப எத்து வெளிய வச்சு கட்டி வைப்பானுங்க ஒரு முப்பது பேர் நிப்பானுங்க ஒரே செக்கண்ட்ல காலியாயிடுவாங்க
ஆமா காலியாயிடு பாத்துருக்கே நானே பாத்துருக்கே அது மாதிரி போட்டுட்டே இருப்பாங்க கல்லருந்து எறைக்கவு வு எறக்கனோன்னே அது காலியாயிடு
ஆமா அங்க கா அங்க உக்காந்து சாப்புறதுக் கூட எடோருக்காது கொத்து புரோட் சாப்ட்ருக்கே ப்ரோ
லாமா ப்ரோ வய்ஸ் கேகல ஆ கேக்குது கேக்குது
அதா கொத்து புரோட்டா
சாப்ட்ருக்கே ம் ம் சாப்ட்ருக்கே ப்ரோ நல்லாருக்கு
ஓகே ஓகே ஆ சில பேர் என்ன பண்ணுவாங்க அதா சில பேரு இந்த ஆம்லெட் ட்டு இருக்குல்ல ஒன் சைடு ஆம்லெட்டு அதெல்லா பிச்சு பிச்சு தின்னுவாங்க அதெல்லா பாத்திருக்கீங்ளா கடையில நம்ம முன்னாடி உக்காந்து அ சாப்ட்டுட்டுருப்பா கலைக்கி கேப்பா கலைக்கி எத்து கலைக்கி வந்து பிச்சு சாப்பறதுக்கு ஓரளவுக்கு பிரச்சன இல்ல ஆனா அந்த ஒன் சைடு ஆம்லெட்டு கூட பிச்சு அத எடுத்து த்து வாயில போறப்போ அது மொத்தோ அந்த மஞ்ச கரு அப்டியே வெளியே வந்துரு
இதே தான ஆஃப்பாயில்
ஆமா ஆஃப்பாயில் ஒன் சைட் ஆம் இதுக்கு ஒன் சைட் பாயில் பண்ணிருப்பாங்க அது அதெல்லா சாப்பர்றதுக்கு அதுவு ஏதோ த எப்பிடி சொல்றது மல்யுத்த போட்டி மாரி இருக்கு அது கஷ்டப்பட்டு கரெக்டா வாயில்ல போறவரக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா உள்ள போட்டு ரொம்ப நல்லாருக்கு அப்புடே கரெக்டா எ மடிச்சு
ம் ம் ம் ஆ இது ஆஃப்பாயல் நா அந்தளவு சாப்டதில்ல
செரி
கலக்கி சாப்ட்டுருக்கே
ஆ நானு கலக்கிதா இப்போ ரெகுலரா சாப்ட்டுருக்கே நல்லா இருக்கு இனா அந்த பரோட்டா வாங்குனா அத சாப்டுவாங்க மோஸ்ட்லி ஏன்னா அது வந்து பரோட்டா ரெண்டு பொரோட்டாவே அ
ஆமா ஆமா ஆமா பரோட்டா வாங்குனா சாப் பரோட்டாவே செம்மெயா இருக்கு ப்ரோ அது கூடோ சால்னா வெச்சி அந்த கலக்கி வெச் சாப்ட்டா நல்லாதா இருக்கு
ஆமா அப்புடே அப்புடே நானு சாப்புடுவே தனியா கொழம்போட அதுக் கறி வாங்கற்துக்கு நம்ப்ளுக்கு வந்து அந் தளவ்க் காசு இருக்காது அவ கறிக்கு எண்பது நூறுபான்னுவா அதனால் நம்ப சால்னா மட்டு தா கேப்போ அது குடுப்பா அதோட செரி இந்த முட்ட கலக்கிய போட்டு சாப்டுவோ
ஹலோ ஆ கேக்குது ப்ரோ
அங்க ங்குற எடத்துல பொரோட்டா இந்த கலக்கி எல்லா என்ன ரேட்டு
கடை இங்க்கெல்லா வந்து எவ்ளோ சிக்ஸ்டி ஃபிப்டி அவ்ளா வாங் அப்புடி இல்ல ஒ ஒரு பொரோட்டா பதின்னஞ்ருவா
ஆ பரவாலயே செரி செரி இங்க இங்கெல்லா முப்பதுருபா ப்ரோ ஒரு பொரோட்டா ஒரு பொருட்டா அது ரொம்ப சின்ச தாருக்கு ஆனா நல்லா கொஞ்சு தப்புவ்மா அந்த இது இருக்கு அதோட இது ஆனா ஒரு பொரோட்டா வந்து அ முப்பது ருபா
ஒக்கே ஓக்கே
ஆமா பிரியாணி எல்லா வந்து ம் ம் பிரியாணி வந்து ஆ நார்மல் கடையில எண்பதுருபாக்கு விக்கு மத்த நல்லா ஒரு பெரிய கடைல்லா நூத்தி முப்பத்ருபா இருக்கு ஆனா முன்ன முன்னல்ல சிக்கன் பிரியாணினா ரெண்டு மூணு பீஸ் இருக்கு அப்மா முட்ட வெச்சு தருவாங்க இப்போ முட்ட வெக்கிறதுதில்ல குஸ்கால்யு முட்ட வெக்க மாட்டாங்க அங்கலா வெப்பாங்களா
அ அ அ
ஹலோ
அ சொல்லு ப்ரோ
அ சொல்லுங்க சொல்லுங்க
அதுதா ப்ரோ அது அ இதுவு செமைய இருக்கு ப்ரோ பரோட்டா என்ன சைடு சம்மயா இரு
செரி செரி
இதுவு கொஸ்டின் பண்றாங்க ப்ரோ வாட்ஸப்ல
புரியில
யார்துக்தா பண்றாங்க புரியில வாட்ஸப்ல கால் பண்ணா மட்டும் நோட்டிஃபிகேஷனே வரமாட்டன்து ப்ரோ
நோட்டிஃப்கேஷ்ன் வரமட்டிக்குதா அது இது பண்ணிக்கோங்க வாட்ஸப்ப ப்ரஸ் பண்ணி நோட்டிப்கேஷ் ஷன் உள்ள போனீங்கினா தா அது கொடுக்கணு எதாவ்த் டிசேபிள் பண்ணி வெச்சிருப்பீங்க அப்பனா
ஓ அப்டியா
ஆமா மேல நோட்டிஃபிஷன் வந்துருக்கு நீங்க அது வந்து டர்ல் பண்றப்போ டேன் ஆஃப் நோட்டிஃப்கேஷன் க்ளிக் பண்ணிருப்பீங்க அதனால நீங்க எந்த மெசேஜு பண்ணாலு வாட்ஸப்ப வெளிய நம்புளுக்கு வேற ஆப் யூஸ் பண்றப்ப வராது
அதுதா ஒரு இது நோட்டிஃபிகேஷனே காட்ட மாட்டிது காலு வந்தாலு
ஓகே ஓகே ஓகே கேம்ஸ்ல மைண் கிராஃப்ட்டு இந்த லூடோ அதுலா வெளாடி ருகீங்களா
மைண்ட்ஸ்கிராஃப்டா லூடோ விளாடிக்கிறே
அந்த மைண் கிராஃப்ட்ல இருந்து ஒரு அ ஒரு எப்டி சொல்ரத மல்டிபிளேயர் கேம் ஒரு ஆ அஞ்சு ஆறு பேர் சேந்து விளாட்ற மாரி இருக்கு அது என்னா அ ஒரு சின்ன பு ஏதோ ஒரு மாரி இருக்கு அது பேர் கர்க்டா அது மைண்ட்கிராஃப்ட்டா என்னன் தெரில கரெக்டா சொல்ல அது காலேஜ்ல எதோ விளாட்னோ அதுவு லூடோ வந்து நார்மலா எல்லாரு இப்ப கூட விளாட்றாங்கல்ல எப்ப பாத்தாலு மேச் போட்டு ஆமா ஆ அது நல்லாக்கு ஏனா அது செஸ் மாரியே இருக்கு செ செலு செஸ்ஸு கூட இப்ப யாரு பெர்சா விளாட்றதில்ல பசங்கய நம்ம பசங்கள்லா இங்க இதெல்ல கேண்டி கிரஷு கேண்டி கிரஷு எப்டி என்ன ஒரு பெரிசா
நாங்களா ரீசன்டா விளாட்னோ செஸ்ஸு எப்போமே விளாடுவோ ப்ரோ
சேர் சேரி ஆனா ஒரு டைம் வந்து எனக்கு க அது பத்தி விளாட கூட தெரியாது நா யூட்யூப் பாத்து வீடியோ பாத்து கத்துக்கிட்டு அந்த ர என்னென்ன ரூல்ஸுனு என்ன மாரி ஃபாலோ பண்ணுன்றது மட்டு சும்மா அப்போ போய் விளாட்ணுமா அதுக்கப்போ அதுவு நம்ம நார்மலா விளாட்றப்போ அ நல்லா ஓகே ஆ எப்டி ஆ அப்டி ஆ எப்டி சொல்றதுனா ஹார்டா இது அ மில்ல மீடியமுல மட் டு விளாடுவோ ரொம்ப ஹார்டா விளாட்றப்ப நம்ம தோத்து போயிடுவோ எல்லாமே கம்யூட்டர் சிஸ்டம் தான அது ரெகு ரெகுலரா போக தோத்தா விளாட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடு
ம் அதுதா ப்ரோ
வீட்ல தாயம் தாயம் விளாடுவீங்ளா வீட்ல வீட்ல விளாடுவோல அந்த மா வரைல
அதா சின்ன வயசுல விளாடன்து ப்ரோ இப்ப எங்க ப்ரோ விளாடமுடிது
இ இதெல்லா பாட்டிங்க அந்த அவ் கள்லா விளாடுவாங்க அதலா ரெகுலரா இங்க அப்பப்ப ஒக்காந்துப்ப அவ்ங்கள்க்கு அவங்களுக்கு வேற என் ன்ன என்டர்டெய்மெண்ட்டு சொல்லுங்க டி வி பாக்றதுங்குற இப்ப யாரு பழையப் படலா பா போட்றதில்ல திண்ணைல ஒக்காந்து இந்த தாயம் போட்டு விளாடுவாங்
ப்ரோ
அதுதா அது ஒருதே என்டர்டெய்ன்மெண்ட்டு இப்ப கேரம் போர்டே விளாட்றதில்ல வீட்ல
இப்ப டிஷ்ஷ வெக்கற்தில்ல டி வி ல ம் ம் ம் மோஸ்டா இப்ப ஆட்ஸ்டாரு
ஆமா
அதுதா ம் கரெக்டா ஆறு மணி ஆவுனா மட்டு சீரியலுக்கு ஒக்காந்துருவாங்க ப்ரோ
ஆ ஆ அது வச்சுக்க அதுலா ஓரளவுக்கு அவ்ங்க என்டர்டெய்ன்மென்ட்டு மத்த நம் மதி டேட்ல வந்து சில பேர் தூக்க வராது பெரிய ஆளுங்களுக்கு இந்த சுகர் பேஷன்ட்ஸ் தி இந்த மாரி இருக்கவ்ங்களுக்கெல்லா அதனால அவ்ங்களுக்கு என்ன ஃபன்னு மா வந்து பாப்பே அவ்ங்கவ்ங்க வயசுக்கு இப்ப மெம்பர்ஸ் கூட ஒக்காந்து
நாயகா ம் ஆமா அது இல்லாம வர சந்தல வரு ம்ல அதெல்லா வந்தா ஸ்காம்டியா இருக்கு ப்ரோ பாக்கற்த்துக்கு
ஆமா அதுல சில பேரு காசு கட்டி விளாடுவாங்க பத்து பத்து ரூபா கட்டிட்டு அதுல வந்து ம் சுவாரிஸ்மா போகு அது நார்மலா விளாட்றப்போ ஒரு இது இருக்கு பெட்கட்டி அ சா சோ அந்த இத இன்னு ரொம்ப என் என்டர்டெய்ன்மெண்ட இது பண்ணுவாங்க அது நல்லா போகு நீங்க விளாடுவீங்களப் பாப்போ தாயோல்லா வில்ல
ஆ விள விளாடிக்கறோ விளாடிக்கறோ நாங்களு சும்மா ப்ரோ எங்க ஏரியாலலா பயங்கரமா வெளையாடுவானுங்க ப்ரோ
இந்த பில்லு எல்லா தெரிமா பில்லுக்கு பில்லு கோட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லா தெரிமா ஆ கில்லி கொட்டி அப்ப நீங்க அது சொல்வீங்க அதா அது குளி தோண்டி
ஆமா ம் அது அதல்லா சியா அதெல்லா விளாடிக்கர ப்ரோ சின்ன வயசுல
அதல்லா இப்ப யாரு விளாடுறதுல்ல
இப்போ இப்ப நா இப்ப கூட நாங்க கோல் கோல் ஆ செரி ஆ ஓகே
பண்ணுங்க